நல்லாருக்கேன் நீங்க எப்புடி இருக்கீங்க
உம் நானும் நல்லா இருக்கேன்
என்ன பண்ணிட்டுருக்கீங்க
வீட்டுலதான் சும்மாதான் உட்கார்ந்துட்டு இருக்கேங்க நீங்க
நானும் அதேதாங்க சும்மாதான் உக்காந்துட்றுக்கேன்
சரி சரி ஓகே ஓகே அதான் கொஞ்சம் ஓல்டு மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வந்துச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கால போடுவன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் அப்படியே கரெக்ட்டா நீங்களும் கால் பண்ணிட்டீங்க செரி ஓகே பேசுவோம் ஆமா
சொல்லுங்க
அப்பறம் ஆ ஸ்கூல் லைப் எல்லாம் பத்தி யோசிட்டுருந்தேன் ஸ்கூலு காலேஜு அந்த ஃப்ரண்ட்ஸ் பத்தி எல்லாம் யசிட்டுறுந்தேன் அதுக்கப்பறோம் பீஸு அப்டியே லைனா ஒண்ண ஒன்னா வந்துகிட்டே இருந்துச்சு
நீங்க சொல்லும் போது தான் எனக்கு நானே யோசிச்சுட்டு இருக்கேன் என்னடா நம்ம காலேஜ் லைஃப் இல்ல நம்ம வேலக்கு போன இடத்துல்லாம் நடந்ததுன்னு நானே யோசிச்சிட்டே இருக்கேன்
ஓகே
அட பாருங்க நான காலேஜ் போன இடத்துலயும் ஆ ஆபீஸ் போன இடத்துலயும் ஒரே மாதிரி சம்பவம் வந்து நடந்துச்சு என்னன்னா இப்போ ந காலேஜ் செகண்ட் இயர் படிச்சட்டுந்தேன் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சட்டுருக்கும்போது செம் எக்ஸாம் நடந்துச்சு அப்போ செம் எக்ஸாமில் எங்கிட்ட காலேஜ் படிக்கும்போது ஃபோன் கெடையாது செம் எக்ஸாம் எழுதுதுக்காக நான போய்ட்டேன் ஆஃப்டர்நூன் தான் எனக்கு மத்தியானம் தான் எனக்கு எக்ஸாமு அதனால் உள்ள போயிட்டால் உள்ள போகும்போது என் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டால் இந்த ஃபோன் வந்து நீ வச்சுக்கோ அப்டின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டான் ஃபோன் வச்சுரு எக் ஏன்னா நான் தான் பேக் எடுத்துகிட்டு போயிருந்தேன் என் ஃப்ரெண்டு பேக் எடுத்துகிட்டு வரல என்ன சொன்னான்ன்னா சரி இந்த போன உன் பேக்ல நீ வச்சுக்கோ எக்ஸாம் முடிஞ்சிட்டு வந்ததுக்க அப்பறம் நான உங்கிட்ட வாங்கிக்கிறேன் அப்டின்னு சொன்னா அப்டியா அப்டின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு பேகுக்குள்ளே போஃபனை வச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்டும் எக்ஸாம் எழுத உள்ளே போயிட்டோம் உள்ள போனோடனே எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளியே வரும் வெளிய வந்து அவ போன் கே்கறா போன் பேகுக்குள்ள இல்ல ஆக்சுவலி என்ன மாரியே வேற யாரும் ஒருத்தர் பேக் வச்சிருக்காங்க நான என்ன பண்ணிட்டேன் மாத்தி போன அவங்க பேக்குக்குள்ள வச்சுட்டேன் வச்ச உடனே ஃபோனை காணோனும் சொல்லிட்டு என் பேக் ஃபுல்லாக தேர்ற எங்க போச்சினே தெர்ல அங்கே போய் பிரின்ஸ்பல்கிட்ட எல்லாத்துட்டயையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் இந்த மாரி ஃபோனு காணும் என்ன ஆச்சுன்னு தெரியல அப்டின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம் அவங்களும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்பறம் இப்டியே ஒரு ஒரு மாசம் போய்ட்டுருந்துச்சி அவ ஏன் குளோஸ் ஃப்ரண்ட்டு தான் ஆனா என்ன பன்டா எனக்கு எகைன்ஸ்டா பேச வந்துட்டா இந்த மாரி நீதான் திருடிருக்க நீதான் எடுத்துட்டு போய்ட ஏன் ஃபோன அப்டினு சொல்ட்டு பேச ஆரம்பிச்சுட்டா ஒரு நாள் என்னப்பன் அஹ்ன் ஒரு ஒருவாரோ களிச்சி எங்க வீட்டு அட்ரஸ கேட்டு எங்க வீட்டுக் வந்துட்டா எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்டுல வந்து தேட ஆரம்பிக்கிறா போன் நான் வீட்டுல வச்சிருக்கணோ திருடிட்டு வந்து நான் வீட்டுல வச்சிருக்கணோ அப்படின்னு சொல்லிட்டு தேடுறா இப்ப தேடும்போது எங்க அப்பா அம்மா எல்லாருமே என்ன புடிச்சி ரொம்ப திட் எதுக்கு நீ அடுத்தவுங்க போன் வாங்கி உ பேக்ல வச்சு இப்ப பாரு திருட்டு பட்டம் உனக்கு தான் வந்திருக்கு அப்டின்னு சொல்லிட்டு ரொம்ப பேச ஆரம்பிச்சட்டாங்க அப்ப நானும் அதுலயே காலேஜ் போயிட்டும் வந்துட்டும் இருக்கேன் ஒவ்வொரு டைமும் காலேஜ் போனாலே அவ என் ரொம்ப திட்டுவா இந்த மாரி போனை திருடி திருடி திருடினு அ செரின்னு சொல்லிட்டு நானும் செரி என்ன பண்ணுறது ஏன்னா நம்ம மேலே தான் தப்பு இருக்குது நம்ம தான் ஃபோனை வாங்கி வச்சோம் ஆனா ஃபோன் எங்கே போச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நானும் என்ன பண்ணருந்தேன் ப்யர் பண்ணிகிட்டே இருந்தேன் இந்த மாரி ஃபோன் வந்து கெடைக்கணும் எனக்கு ஆ எப்டி எனக்கு கெடைக்கும் தெரியாது ஆனால் நான் திருடலை என திருடின்னு சொல்கிறாங்க நான வந்து இந்த ஃபோனை வந்து திருடல எனக்கு ஃபோன் கெடைக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு பிரேயர் பண்ணட்டுருந்தேன் பண்ணும்போது கடைசியல ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு நான என்ன பண்ணேனா ஏதாவது என்னோட பொருள் ஏதாவது காணோனாஹ என்னதான் இருந்தாலும் சரி நான ஃபோன் பண்ணிட்டே இருப்பேன் ஃபோன் திடீர்னு யாராவது எடுத்துட்டாங்கா என்ன பண்றது அப்படின்னு சொல்லட்டுஃபோன் பண்ணிட்டே இருந்தன் அந்த நம்பருக்கு அப்போ என்ன பண்ணா எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஒருப்பறவங்க இருக்காங்க அஹ எங்க அண்ணா அவங்க கிட்ட என்ன பண்ணிட்டேன் அண்ணா இந்த போன் தொலைஞ்சிருச்சு அப்டின்னு சொல்லி சொல்லிட்டேன் அவங்களும் அ தேட ஆரம்பிச்சட்டாங்க அப்போ நான் டெய்லி போன் பண்ணிட்டே இருப்பேன் அந்த நம்பருக்கு ஒரு நாள் கரெக்டா ஒரு ரெண்டு வாரம் கழித்து அந்த ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அடிக்க ஆரம்பிச்சோனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு என்னடா இந்த ஃபோன் அடிக்குதானா யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க ரிங் மட்டும் போகுது அப்போ நான உடனே அந்த போலீஸ் நாட்ட என்ன பண்ணேன் ஆண்ணால் இந்த மாரி ரிங்கை போதுங்கண்ணா அப்டின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டா அவங்க என்ன பண்ணாங்க உடனே போ மறுபடியும் அவங்களும் ரிங் அடிக்க ஆரம்பச்சட்டாங்க அவங்களும் போஃபன் பண்ண ஆரம்பிச்சாங்க போன் பண்ணி பாத்தா எங்க காலேஜல சேப்பில் இருக்கு அந்த சாப்பள் அந்த போன் வந்து யாரோ வச்சுட்டு போயிட்டாங்க வச்சுட்டு போனன அங்க இருக்க ஒரு மாஸ்டர் என்ன பண்ணிருக்காரு எடுத்து சார்ஜர் போட்டு வச்சிருக்காரு அந்த டைம்ல அஹ அவர் எடுத்து பேசுறரு இந்த மாதிரி போன் இங்கேதான் இருக்கு சாப்பல தான் இருக்கு நீங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அப்பதான் எனக்கு தெரிஞ்சு என்ன ஆயுது ஏன்னா ஒரு ரெண்டு வாரமே ஆயிடுச்சு ரெண்டு வாரம் மூணு வாரமேயிச்சு இந்த போன் வர இது பன்றது அதுக்குள்ள யாரோ எடுத்துட்டு போனாலும் போயிருந்திருக்கல எடுத்துட்டு போய் கரெக்ட்டா அந்த சாப்ளையே போன் வச்சிருந்தாங்க அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்னடா இந்த மாதிரி கூட இருக்காங்களா அப்படின்னு நினைச்சசிட்டேன் இத இப்பதான் நான் யோசிக்கிறனே நீங்க சொல்லும் போதா இத மனசுகுள்ள அப்டியே ஓடிட்டே இருக்காங்க நடந்த விஷ்
உம் இல்ல உண்மையாவே வந்து நீங்க பேக் மாத்தி வச்சத அட்லீஸ்ட் அந்த பேக்ல இருக்கறத தெரிஞ்சவங்களுக்கோ சொன்னாவது கால் பண்ணிருக்கலாம் அட லாஸ்ட இல் யார் அவங்களுக்கு கால் பண்ணி என்பாக்ல இந்த போன் இருந்தது யாருதுன்னு தெரியல சொல்லிருக்கலாம் ஏன அது வந்து அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியான ஏஜும் இல்ல காலேஜ் படிக்கிற பசங்க யாரோ ஒருத்தங்க பொண்ணுங்க யாரோ ஒருத்தங்க பேக்ல ஒரு போன் இருக்கு அன்வான்டடா இருக்குன்னா அவங்களுக்கும் ஒரு வித பயம் இருக்கும் கால் பண்ணி இங்க குடுக்கணுமா அங்க குடுக்கணுமா அப்ப வந்து பெருசா காலேஜ்ல எல்லாம் மொபைல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க இல்லையா
ஆஹ்
தேவையில்லாம நம்ம மாட்டிக்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்திருக்கும் அந்த பேக்ல அந்த போன பார்த்தவங்க கடைசியில என்னடா பண்றது தெரியும அவங்களும் பயிந்து அலைஞ்சு திரிஞ்சுதான் கடைசில கொண்டு போய் அங்க வச்சிரு ப்பாங்க போல வச்சு கடைசியில ஆமா மா
நல்லவங்களாம் இருக்கிறதுனால தான் கொண்டு போய் அத கொண்டு போய் வச்சு அங்க வச்சுட்டு யாருக்கு தெரியும் அவங்க ப்பட்டுக்கு போயிட்டாங்க
ஹ ஹ அதுதான் ஏன்னா இப்ப எல்லாம் போன் எங்கேயாவது ஒரு இடத்துல விழுந்ததுன்னா அஞ்சு நிமிஷத்துல நம்ம போயிட்டு ரிட்டன் காணும்னு சொல்லி திரும்பி வந்து பாக்குறக்கு எல்லாம் அந்த போன் அங்க இருக்காது அப்படிதான் இருக்கு போன் இருந்த இடமே தெரியாம தான் போயிருது அந்த மாதிரிதான் இருக்கு ஆனா அப்ப வந்துட்டு அது ஆஹ் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சு கொன்னு நாங்க வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அதை உங்க ஃப்ரெண்டுக்கு குடுத்து என்ன சொன்னாங்க ஃப்ரெண்டு
ஆஹ் ஃரெண்டு கொடுத்தன்னும் ஒன்னும் சொல்ல அதுல இருந்து நான் அவ கூட பேசுறத இல்ல ஏன்னா எல்லாத்து முன்னாடி என்ன திருடி திருடனு சொல்லி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அதனால நான் அதுல இருந்து அவங்க கூட பேசுதல ஏன்னா ஒரு பிரெண்டு இவ திரடி இருக்க மாட்டா அப்படிங்கறத அவங்களுக்கு தெரியாம ஹ என் ரொம்ப பேசிட்டாங்க அதெல்லாம் வீட்டுக்கெல்லாம் வந்து தேடி பாத்துட்டுக்கங்க போது எனக் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்புறம் குடுத்தோனே நான் கொண்டு போய் குடுக்கல யா அந்த போலீஸ் அண்ணா காருல அவரே கொண்டு போய் அந்த பொண்ணு வீட்ல கொண்டு போய் கொடுத்தாரு
ஓ சரி ஓ ஓகே ஏன்னா வந்துட்டு இப்போ அஹ் போன் காணம் இவங்க நீங்க எடுக்கலன்னு தெரிஞ்சு ஆனா அந்த காலேஜ் டைம்லல்லாம் எனக்கு தெரிஞ்சுமே எல்லா ஒன்னா படிக்கும் போதுமே ஒரு சிலருக்கெல்லாம் சண்டை வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல சண்டை வந்து பஃபைனல் இயர் வரைக்குமே பேசல இப்ப வரைக்குமே அவங்க பேசாமதான் இருக் காங்க எதுக்காக என்ன பிரச்சனைன்றது கூட எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல பட் அவங்க ரெண்டு பேர்க்கும் பிரச்சனைது அப்ப வந்து ந நல்லா ஞாபகத்துல இரு இருக்கும் பிரச்சனை தெரியும் பட் என்னே தெரியாது ஆனா இப்ப வரைக்கும் பேசாம இருக்காங்க அந்த மாதிரி இருங்க நைய பே இருக்காங்க ஆனா இப்ப வரைங்கங்கண்ட் கூ இங்குல்லயா
ஆஹா ஹய் பவர்இப்ப வரைக்கும் ஓ பிரெண்ட கூட பேசல அதான் காலேஜோட நான் எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடுயும் பேசுறதலா
ஓ சரி சரி ஓகே ஓகே உம்உம்
ஏதாவது இருக்கா அவ்வளவு விமர்சி இந்த மாதிரி
இந்த மாதிரி எல்லாம் இல்ல இப்ப வரைக்குமே பிரண்ஸ் கூட பேசிட்டுதான் இருக்கு அப்பப்போ ரெகுலரா டெய்லியும் பேசாட்டுமே என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு இண்னைக் கூட பேசுவேன் அவங்களும் கால் பண்ணுவாங்க நானும் கால் பண்ணுவேன் காலேஜனு இல்ல ஸ்கூல் காஜ்பஸ் எல்லார இப்பவுமே ரெகுலரா டெய்லியுே போன் பண்ணி என்ன பண்றது பண்ற கேக்குறதோ இல்ல மெசேஜோ எங்களுக்கு குரூப்போ எல்லாம் கிடையாது திடீனு கூப்பிடுவோம் திடீர்னு கூப்பிட்டு பேசுவோம் அவ்ளோதான் ஏதாவதுனா கூப்பிடுவாங்க கூப்பிட்டு பேசுவ தோணுச்சுன்னா அவங்க கூப்பிடுவாங்க பேசனாலுமே கால் பண்ணாலும் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் போகும் மணியே மணிக்கணக்கே இல்லாம பேசிக்கிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் மறுபடியும் எப்ப தோணுதோ அப்ப அவங்களா கூப்பிடுவாங்க இல்ல நானா கூப்பிடுவேன் கூப்பிட்டு பேசுவேன் அந்த மாதிரிதான்
ஆனா இதே மாதிரிதான் நான் ஆபீஸ் போன போக இதே மாதிரி எனக்கும் போனுக்கும் ரொம்ப தூரம்னு நினைக்கிறேன்
ஓ
இதே மாதிரி தான் ப்ராப்ளம் எனக்கு ஆபீஸ் இப்பவே நடந்துச்சு
ஓகே ஓகே
ஏன்னா வேலைக்கு போய் ரெண்டு வருஷமே எனக்கு நான் போன் வாங்கேன் காலேஜ் தேர்டுஇயர் வரைக்குமே போன் வாங்கல அப்புறம் காலேஜ முடிச்சொன்ன எனக்கு ஜாப் கிடைக்சு வேலை கிடைச்சுரெண்டு வருஷம் வரைக்கும் நான் போன் வாங்கல அங்க வந்து என் பிரெண்டு வேற ஆபீஸ் போயினா அங்க வேற பிரெண்டு அவங்க போன் வச்சு அவங்கன் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் வீட்டுக்கு கால் பண்றத ஆாகட்டும் என்ன பண்றதானா அவங்க போன் தான் வச்சு பண்ணுவேன் அவங்க போன் பாக்கறத கம்மிிய இருக்காட்டும் நான் நிறைய நேரம் அவங்க போன் எடுத்து பாாரத்துட்டு இருப்பேன் ஆஹ் பாத்துருக்கும் போது ஒரு நாள் என்ன பண்ணிவிட்டேன் இப்படியே நான் உங்கள் ஃபோனை வாங்கி கொண்டு ஆபீஸ்லேருந்து வாங்கிட்டு வேற ரூம்ல போயிட்டு உட்காந்து பார்த் குட்த்தர்லா பாத்துட்டு நா என்ன பண்ட்டே போனே ஒரு நோட்டுக்கு அடியில அப்டியே வச்சு
சரி சரி
ப்போ இவங்க வந் எங்கிட்ட ஃபோன் கேக்குறாங்க இந்த மாரி ஃபோன் இருக்கா அப்டின்னு சொல்லி கேக்குறாங்க என்கிட்ட நீங்க குடுக்கல நா எடுத்துட் போகல எடுத்துட் போயிட்டு மறுபடியு நா கொண்டு வந்து உங்ககிட்டயே குடுத்துட்ட அப்டின்னு சொ சொல்லிட்ட அப்றோ அந்த ஒரு வார் ன்றத்துல அந்த ஃபோனையு காணோ அந்த நோட்டுக்குள்ள வச்சத அது மேல நெறைய நோட்டு வச்சு அது சவுண்டே கேக்கல நாங்க கால் பண்ணாலு சவுண்டே கேக்கல நெட்வொர்க் கவரேஜ் எரியாக்கு வெளியே இருக் க்கு அப்டின்னு சொல்ட்டு கால் வந்துட்டே இருந்துச்சு நா கால் பண்ணிட்டே இருக்கே இப்டியே வந்துட்டே இருந்துச்சு கரெக்டா ஒரு ஒரு வாரோ நானும் இன்னொரு அக்கா போய் டீ குடிச்சிருந்தோம் அந்த அக்காட்ட போன வாங்கி இந்த நம் நம்பருக்கு கால் பண்ற குடுங்கக்கா அப்டின்னு சொல்ட்டு நான் அந்த நம்பருக்கு கால் பண்றே ரிங்கு போச்சு ரிங்கு போனவுட்னே அங்க இருந்து அது டீக்கடையில இருந்து அடிச்சிட்டு அடிச்சு புடிச்சு ஓடி வரே இந்த மாரி அந்த ஃபோன் வாங்குன அக்காட்ட சொல்ற அக்கா இந்த மாரி ரிங் ஆகுது இங்கதா எங்கயோ இருக்கு நம்ம தேடி பாக்கலா அப்டினு சொன்னே ட்டு நா ஒவ்வொரு ரும்க்குல்லயா போய்ட் தேட்ற ஆ நான் வச்சிருக்க ரூம்லையு ப்டியே ஒரு நோட்டுக்கு ஒரு நோட்டுக்கு அடியில அந்த ஃபோன் இருக்கு அப்பதா எனக்கு தெரிஞ்சிச்சு அப்பா ஆ என்னடா இதே சம்பவம்தா அங் நடந்துச்சு இப்பவு இங்கியு அதேதா நடக் க்குது
சரி ஓகே ஓகே நம்ம கண்டிப்பா இன்னொரு நாள் பேசுவோ கால் பண்றே ஓகே ஓகே பாய் ம்